ஹலோ
கங்க
ஆ வணக்கம் மேடம்
ஆ காலு ஆ எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிட்டிருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நா வந்து பியூட்டிஷனா இருக்கறே
ஆ அப்டீங்ளா ரொம்ப அது ஆ நா ஆக்சுவலா பியூட்டியனா இப்போ எப்பெல்லா பார்லர் போகும் போது அவங்கல்லா பண்றதெல்லா கொஞ்சோ இது பண்வே ஆ நானு யோசிப்பே நம்ளு இதெல்லா கத்துகிட்டா வீட்லே எல்லாமே பண்ணிட்லால்ல ஏனா ரொம்ப நேரோ ஆது இப்ப நா பக்கத்லல்லா பார்லர் போனா வச்சுக்கோங்ளே ரொம்ப நேரோ வெயிட் பண்ண வக்கிறாங்க நல்லா பண்றாங்க ஆனா ரொம்ப நேரோ க்யூ அப்பாயின்மென்ட்லா புக் பண்ட்டுதா போ வேண்டிதாருக்கு நல்லாவு பண்றாங்க உங்ளுக்கு எப்டி வேலல்லா போய்ட்ருக்கு நீங்க பண்ற உங்ள வேல புடிச்சிருக்கா
ஆ புடிச்சிருக்கு அது ட்வெல் இயர்ஸா போய்ட்ருக்கு ம் ஆமாமா ஆமாமா அதுனால அது புடிச்சிதா செய்றே அந்த ஒர்க்கு ஆ வர கஸ்டமர்ட்டல்லா கொஞ்சொ ஜாலியா பேசிட்டு ஆ அது வேல கொஞ்சொ நல்லாருக்கு எனக்கு அது அப்றோ ம் ப்ரைடல் போம்போதெல்லா கொஞ்சொ ஆ நல்லாருக்கு ஊர் ஊரா போய்ட்டு அவுங்களுக்கு பண்ணி குடுக்கும்போது அது கொஞ்சோ ஹேப்பி
அப்டியா செரி சந்தோஷொ எந்த எந்த ஊர் நீங்க உங்க
திருச்சி
ஊர் எப்டி திருச்சி பரவால்லேயே நல்ல நல்லவே சிட்டில தா இருக்கீங்க அப்ப ஸ்ரீரங்கம் பக்கத்துல அடிக்கடி போவீங்க வருவீங்க அப்போ இப்போ கோய்லு ஆ சமயபுரம் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் சின்ன வய்சுல வந்திருக்கே இப்போ ஆனா ரீசென்ட்டா வந்த தில்ல இப்ப எப்டி இருக்கு ஸ்ரீரங்கம்லா பரவால்லயா இப்ப கோயில்லா
ம் ரொம்ப அத இன்னு நறையா அழகாக்கி வச்சிருக்கறாங்க
அப்டிங்ளா ஆ ஆனா அது வந்து போய் பாக்குறதா கொஞ்சொ கஷ்டோன்ற மாரி கேள்வி
இல்ல அது நா கொஞ்சோ சாதாரண நாள்கள்ல போனம்னா அதாருக்கு இந்த சனிக்கெழமைல போனம்னா கொஞ்சொ விசேஷே அங்கே ஆ இப்ப சாதாரணமா போனம்னா காலியாதாருக்கு
பரவால்ல பரவால்ல அதுதா நாங்க இப்போ அந்த சம்மர் லீவ் விட்ருந்தாங்க பசங்களுக்கு பிளான் பண்ணிருந்தோ ஆமா ரொம்ப கூட்டமாருக்கு எங்கிமே நாங்க த இங்கதா ஸ்ரீ ஸ்ரீரங்கம் அதெல்லா பிளான் பண்ணிருந்தோ கொடைக்கானல் கூட பிளான் பண்ணோ ஆனா போ மு டில எதோ ஒரு த இங்க வீட்ல ஒரு தவிர்க்க முடியாத நா நா வந்து விழுப்புரம்பா விழுப்
ஓகே ஓகே ஓகே ஆ
ஆ அது தா பிளான் பண்ணிருந்தோ எங்ளால போ முடில இந்த மாரி கூட்டோ அதுக்கப்றோ தற்ச்சையா வீட்ல வந்து கொஞ்சொ அவ்ரு க்கு ஒடம் சரில்ல
ம்
அவ்ருக்கு வேலைல லீவ் வேற குடுக்க முடியான் சொல்ட்டாங்க எல்லாமே பிளான் பண்ணிட்டோ அவருக்கு கொஞ்சோ வேல டைட்டா இருந்ததுனால எங்கேயிமே வெ
ஆனா இந்த நம் ம இந்த கோடை விடுமுறைல போனுனு நெனக்கிறோ எங்க பாத்தாலு கும்பலாருக்குது எங்க போறதுனே தெரில
ஆமா எங்க போறத்னே தெரில அதுவு கொடைக்கானல்லா இன்னுமே வந் து ரொம்ப வந்து ரா ரஷ்ஷா இருக்குன் கேள்விப்பட்டே போய் எல்லா எடத்துலயு நின்னுட்டு பாக்ற மாரி இருக்கு க்யூல
அந்த டிக்கெட்லா வாங்குறதுக்கு ஒவ்வொரு எடத்துலயுமே அது கெடைக்கிறது கொஞ்சொ இதாரு
கஷ்டமா இருக்கு ஆமா அதெல்லா நம்ம இப்ப அதெல்லா யோசிச்சாலே இப்போ ஏதா ஒரு எடத்துக்கு போன்னாலு யோசிக்க வேண்டிதா இருக்கு போனமா இப்ப ஒரு கோயில் போயிட்டிங்கன்னு வெச்சிக்கோங்கலே இப்போ ஏதா ஒரு சிறப்பான ஒரு கோயில் போறீங்கன்னு வெச்சுக்கோங்க அங்க போயிட்டு நம்ம அந்த கியூல நிக்கிறது அப்றோ சிறப்பு தரிசனம் பண்றாங்க இதுக்கு கியூ தா சப்ரேட் கியூன்றாங்க
நீங்க அதாது ஒரு ஊர் அ ஊருங்கள பத்தி நம்ம பேசலா உங்க ஊரு விழுப் புரத்துல என்ன மாரி சிறப்பு அம்சங்கள்லா இருக்குங்கறத சொல்றீங்ளா அப்டியே நீங்க பேசறதுலே அப்டியே சொல்லுங்க ம்
என்னோட ஊர் சைடு வந்து நீங்க செஞ்சி இருக்குல்லையா செஞ்சி கோட்ட செஞ்சி கோட் கோட்ட வந்து இங்க வந்து ஃபேமஸ் யுனெஸ்கோ வந்து இப்ப கூடோ இது பண்ணிருக்காங்க அது வந்து ச ஃபேமஸசஸ் இப்ப நீங்க வந்தீங்னா விழுப்புரம் வந்தங்கன்னா செஞ்சுக்கோட்டைய கண் பாக்கலா செஞ்சுக்கோட்ட பாக்கலா அதுக்கப்றம் இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் இருக்குல்லையா அதுவு இந்த மாவட்டத்துல சார்ந்ததுதா அ பேமஸ் தா அதுவு இங்க வந்த பாக்கலா இங்க இருந்து இ ய ஒரு நாப்பது நிமிஷம் தா ம் பாண்டிச்சேரி அத்னால இங்க இருந்து நீங்க பாண்டிச்சேரி போயில்லா ஆ ரொம்ப சிறப்பா இருக்கு இங்க வந்து கோவி கோலி நா இருக்கற எடோ வந்து ஏரியா வந்து அ இதம் அம் கொஞ்ச நெறைய கோயில்ருக்கும் அம் சிவன் கோயில் அதிகமா இருக்கு அண்டு இந்த விழுப்புரம் தவச சிவன் கோயில் எல்லாமே இப்ப ஜெலியா ஜெயலலிதா கூடோ வந்து ஆ வந்து போனாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கோயில் கூடோ அதுக்கப்றோ ரொம்ப வந்து புகழா புகழ் வந்தது அந்த கோயில் வந்து பறிக்கல் கோயில் பக்கத்துல நரசிம்மர் கோயிலு இங்க நெறையா வந்த சிவன் கோயிலும நெறைய இருக்கு இதுவு நெறைய இருக்கு சுத்தி பாத்தோம்னா நா ஏகப்பட்ட இத சொல்லலா விழுப்புரம் சுத்தி அ சுத்தி வந்து சிவன் கோயில் அதிகமா இருக்கு ஆமா
அ இங்க திருச்சில பாத்தீங்கன்னா முக்கம்பூர் இருக்கு கல்லணை இருக்கு அப்றோ சமயபுரம் இருக்கு நாச்சியார் கோயில் இருக்குது ஆ அப்றோ அந்த இது இருக்குல்ல ம் வியாழக்கெழமையானா நாங் இங்க வந்து தட்சிணா மூர்த்தி இந்த இதுலா மூவேந்தர்கள் இருக்குற எடோ அந்த கோயிலு அதுக்கு போவோ ம் அதெல்லா ரொம்ப அதாது கும்பலாதா இருக்கு வியாழக்கெழமையில நம்ம கொஞ்சோ சீக்கரம் போனா பாக்கலா
பாத்துட்டு வந்துல்
ம் மூவேந்தர்களுமே அந்த எடத்துல இருக்குறது வந்து ரொம்ப இதா இருக்கு அதாது நம்ம போய் ஒரே எடத்துல போய் பாக்குறது அப்பறோ இந்த சரஸ்வதி சாமிக்கு வந்து எல்லாரு பேனா வச்சு அவுங்க புள்ளைங்க படிக்கறதுக்காக அத வச்சு ப அந்த இதுல பாதத்துல வச்சு குடுக்க சொல்லி இது பண்ணுவாங்க இங்க
அங்கையா அப்ப அங்க பிரம்மர் ஆ பிரம்மாவு பாக்லா அந்த எடத்
ஆ ஆமா பிரம்மர் விஷ்ணு சிவன் மூணு இருக்கு ம் ஆமா அப்பறோ பாத்தீங்கன்னா மே கல்யாண ஆகாதவங்களுக்கு அங்க வந்து அந்த ஜாதகத் த வச்சு இது பண்ணுவாங்க உடனே கல்யாண ஆயிரு அங்கே
ம் ஆனா கும்பகோணம் அது மாரி கேள்விப்பட்டுருக்கே இந்த மாரி இந்த ஆஹ் கல்யாணம் ஆகாதவங்களா தோஷம் போயிட்டாங்க இது பண்ணிட்டு ஆஹ் உ. ம் திருமணஞ்சேரி ஆஹ் கரெக்ட்டு எங்க சித்தி கூட அங்கெல்லா போயிருக்காங்க போயிட்டு தா அவுங்களுக்கெல்லா சீக்கிரமா மேரேஜ்லா முடிஞ்சது அதுனால தெரியு அப்பறோ இங்கருந்து திருநள்ளாரு பக்கோ தானே ம் திரு திருநள்ளாரு ச சனீஸ்வரன் கோயில் இருக்குல அதுவு பக்கோ தா அதுக்கு அப் அப்பறோ ஆஹ் இந்த சம்மர்ல வந்து அந்த ஃபேமஸ் அந்த கூத்தாண்டவர் கோயில் இருக்கு இல்லையா கூவாகம் மிஸ் கூவம் அதெல்லா அது இங்க தா பக்கத்துல தா இருக்கு எல்லாமே ஓரளவு நீங்க வந்தா எல்லாமே ஆஹ் பாக்கலா
தொழுதூருபாங்களே அது அங்கதானா
தொழுதூர் தெரியலையேப்
அந்த விழுப்புரம் முன்னாடி இருக்கும்பாங்க
ஆஹ் அப்பிடியா நா கேள்விப்பட்டுருக்கே
வீட்ல உள்ளவங்க அங்க வேல பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால சொல்லுவாங்க தொழுதூர் போயிட்டு வராங்க எங்க வீட்டுக்காரரு அப்டின்னு சொல்லுவாங்க
ம் ம் டெய்லி வந்து போறாங்க இங்க ஆமா
ட்ரெயின்ல வந்துட்டு போறாங்க போல
ஆம்மா இங்கேருந்து வர்லா தா திருச்சில நெறைய பேரு இங்கருந்து போறாங்க வராங்க அப்பிடிதா இருக்கு ஏனா இங்க ஓட்றா நமக்கு வந்து ட்ரான்ஸ் போட் நல்லா
பாண்டிச்சேரி பீச் ந போயிருக்கீங்களா நல்லா இருக்குமா
ஆஹ் அடிக்கடி போவேங்க வீக்லி போயிடுவோ பசங்க வந்து இப்ப எங்க போறோமோ இல்லமோ எங்க இட்டுட்டு போறோமோ பீ் பீச்க்கு கன்ஃபார்ம் போயிடுவோம் அங்கயு நெறைய பீச் இருக்கு பக்கத்துல கடலூர் இப்டி போனாலு இங்க கடலூரு கிட்டதா எங்களுக்கு அது ஒரு நாப்பது நாப்பத்தஞ்சி நிமிஷ தா ஆவு சோ எல்லாமே நாங்க ஒரு மிடில்ல இருக்குன்னு வச் உங்கள விழுப்புரத்துலருந்து எல்லா எடத்துக்கு சீக்கிரமாவே ரீச் பண்ணிரலா எல்லாருக்கு ஆம்மா ஆம்மா பண்லா
உங்க ஊரு நல்லா இதா இருக்கு போல இருக்கு ம் ம்
டி பக்கத்துல இருக்கு அப்புறோ பக்கத்துல இருக்கு நெய்வேலி டவுன்ஷிப் எல்லாமே பக்கத்துல தா இருக்கு ஒரு நாப்பது எல்லாமே நாப் முப்பது நாப்தஞ்சு நிமிஷோ தா சீக்கிரமா போயிறலா
ம் பரவால பரவால இப்ப நாங்களு அப்டிதா இங்க வந்து பாத்தீங்கன்னா நறைய அந்த பொழுதுபோக்கு இடம் லா இருக்குல்ல முக்கம்பூர் கல்லணை அப்ரோ புளியஞ்சோளை இதெல்லா கொஞ்சோ ஃபால்ஸ் ஏரியா அது
அப்டியா
ம் கொல்லிமல அதெல்லா வந்து ஃபால்ஸ்
கொல்லிமல கேள்விப்பட்டிருக்கே அங்க ஒரு கோவில் இருக்குல அந்த மல மேல ஏரி ஹ அதன கூட நடகறத கூட நா அந்த யூடியூப் லா பாத்திருக்கே அது போரோங்க நறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அதுல ஏறி போ மேல போ ஆஹ்ஹா கேள்விப்பட்டிருக்கே உம் அது ஏறதே கஷ்டோ வீடியோஸ் லா பா
கோட்டையு அப்டிதா இருக்கு உச்சி பிள்ளையர் கோயில் இருக்குல சென்ட்ரல் ப்ளேசே அதுதா எங்களுக்கு அ பத் பாத்தீங்கன்னா அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு நம்ம படியேறி போய்ட்டு வரது ஆ ஆயிர படிக்கட்டு இருக்கு திருச்சினாவே உச்சி பிள்ளையார் மலக்கோட்ட தா ஃபஸ்ட்டு இது வரது அப்ரோ ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் கோயில் அகிலாண்டேஸ்வரி கோயில் அது இருக்கு ஆ அங்க வந்து இந்த அறுவதா கல்யாணோ நறைய ந பண்ணுவாங்க இப்ப எங்களுக்கெல்லா கல்யாண நாள் வந்துச்சினா அந்த கோயிலுக்கு தா போவோ ஏனா அங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இருக்கிறது அந்த சாமி அ ஆமா எல்லாரு அங்கதா போவாங்க ஆமா கொலசு ஒரு கல்யாண பேசி முடிக்கனாவு அந்த அந்த கோயிலுக்கு தா போவாங்க
ஆஹா நல்ல விஷயந்தா என்னோட ஆ ம் ம் பரவால அதுக்கப்புரோ என்னோட ஃப்ரெண்டு வந்து து நா ஸ்கூல் காலேஜ் படிக்கு போது என்னோட ஃப்ரெண்ட்டு வந்து திருச்சி தா அவ மணப்பாறையா ஆ சொல்லுவா மணப்பாறை ஆ பக்கத்ல காங்க அவ வந்து ஆனா க்ரு க்றிஸ்டினு ஆனா வரம்போது டெய்லி இந்த மனப்பார முறுக்கு ருக்கு இல்லையா அந்த திருச்சி அத கொண்டு வந்துருவா அ ரொம்ப நல்லா இருக்கு அந்த மணப்பாற முறுக்கு அந்த எடத்துல அது ம் க்றிஸ்பியா இருக்கு ரொம்ப அதுமா இப்ப எங்க சைடுல நா முருக்கு சாப்ட்டன்னா அந்த மாரி டேஸ்ட்டுல்ல அது நாங்க அந்த டீ கூடலா வச்சு அத சாப்டும் போது அவ்லோ நல்லா இருக்கு அந்த மணப்பார முருக்கு ரொம்ப ஃபேமஸ்சு
ஆமா அது ஒண்ணு இருக்குது இங்க நறைய அதாது எப்டி சொல்றது கோயில் அதிகமா இருக்கு எங்க ஊர்ல எத எடுத்தாலுமே வந்து அதாது ஏதா ஒரு கெழமையில ஏதா ஒரு கோயில்ல விசேஷோ நடந்துகிட்டு தா இருக்கு இங்க
ம் அப்ப எங்க வந்தாலு திருச்சி வந்தா நீங்க ஏதோருக்கோ கோயில் போனா விஷேசோ
ஆம்மா கண்டிப்பா ஏனா சாய் பாபா கோயிலு ரெண்டு கோயில் இருக்குது அங்கயே ஆமா மே குடினு ஒரு எடத்துல ஒரு பெரிய கோயில் இருக்கு பிரமாண்டமா இருக்கு அதே சமயம் புரம் மாரியம்மன் அதுக்கு பக்கத்திலேயே இப்ப சாய்பாபா இப்ப திருப்பி இன்னொனு சீரடினு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அங்க உள்ள சீரடி மாரியே இங்கேயு
ஆஹா ஓகே ஓகே அப்ப அப்டியே வந்து பாக் லா இப்ப வந்து ச சாய்பாபா கோயில் எல்லா எடத்லயு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நானு பாக்குற ம் வந்துருச்சு இப்ப திருச்சி
சொல்றல்ல அது வந்து உத்தமர் கோயில் சொல்லுவாங்க அது
ஆஹா ஓகே ஓகே ஓகே
பிச்சாண்டவர் கோயினுன்னு ஒன்னு
பிச்ச ஆ ஆமாங்க அது பேமஸ்தான பிச்சாண்டவர் கோவில் கேள்விபட்ருக்க பிச்சாண்டவர் கோயிலே ஃபேமஸ் தா ரொம்ப
அந்த எடத்துலியே இருக்குது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஸ்ரீரங்கம் உத்தமர் கோயில் பிச்சாண்டவர் கோயில்லு அகிலாண்டேஸ்வரி கோயில்லு இது என்மயில் இது எல்லாமே ஒரே சரௌண்டிங்லயே அந்த எடத்துலயே இருக்குது
ஓ அப்ப நீங்க ஸ்ரீரங்கோ வந்து எடத்தல்லா பாத்து
ஆமா நம்ம கொஞ்சோ தூரோ தூரோ அப்டியே கார்ன்னா அதுல வந்து அப்டி அப்டியே போய்க்கலா
ம் ம் எறங்கி எறங்கி போனோ இல்ல அதா நம்ம வந்து பஸ் ல வர முடியாது கார்ல வந்
நெறைய பேரு பார இந்திங்னா அந்த பாரின்லந்து வரவங்க கோயிலுக்கு தா அதி கமா அந்த அங்கனே இழுக்கனால வந்து ஒரே டைம்ல சுத்தி பாத்துட்டு போயிருவாங்க ம்
நானு அதுதா இதோ இந்த மாரி பரவால்ல நீங்க எதோ நெறைய தகவல்லா நெறைய சொன்னீங்க இந்த திருச்சி பத்னா
நம்ம திருச் ச்சில இருக்குறோம்னா நம்மது அத பத்தி சொல்லியே நம்ம ஊர பத்தி நம்ம சொல்றதுல இது இருக்குல்ல அது சா ப்பாடுன் பாத்தீங்கன்னா திருச்சி அவுங்க ஊரு எப்டின் தெர்ல திருச்சிய பொறுத் த வரையிலு நல்ல ஒரு அதாது இப்ப மீல்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களே நல்லா ஒரு காய்கறியோட சாப்பாடு எங்கனாலு திருச்சில வந்து அடிச்சுக்க முடியாதுன் சொல்லுவாங்க மா துரையு இத விட நல்ல வருது இருந்தாலு திருச்சிலயு நம்ம எதிர்பார் அதாது பட்ஜெட்டுக்குள்ளாரையு சாப்ட்டுக்கலா ஓரளவுக்கு இருக்குது
அப்டிங்ளா செரி உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப அ சந்தோஷமா இருக்குது நா நீங்க நெறைய தகவல ப ஆ பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றிங்க
மீண்டும் இன்னொரு உரைல சந்திப்போம் ம் நன்றி ம்